ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
என்ன பண்ற சாப்ட்டியா
ஆ நா சாப்ட்டே நீ சாப்ட்டியா
ஆ சாப்ட்டே சாப்ட்டே என்ன சாப்பாடு உங்க வீட்ல என்ன ஸ்பெஷலு
எங்க வீட்ல வெஜிடபிள் ரைஸ் ஆ
ம்
ஃபிஷ் சமச்சாங்க வீட்ல
ம்
சோ அனால்லா எல்லா ஜாலியா சாப்ட்டோ வெலான்ட்டு இருந்தோ
ஓகே ஓகே எங்க ஆபிஸ் போயிட்டு வந்தாச்சா
ஆ வந்தாச்சு வந்தாச்சு
ஆபீஸ்ல என்னா சொன்னாங்க எப்டி போச்சு
ஆ ஆஃபீஸ்ல்லா நல்லாதா போச்சு கொஞ்சோ போரிங்காவு போச்சு
ம்
நீ சாப்ட்டியா
ஆ சாப்ட்டே சாப்ட்டே
என்ன ஸ்பெஷல் டுடே
ஸ்பெஷல்லா எது இல்லாம இட்லி தா
ஆ
சாதம் தயிர் அந்த மாரி
லிஸ்ட்டு பெருசா போய்கிட்ருக்கே
என்னமா பண்றது இல்லாதவங்க சோ அதனால இருக்கறத எதையாவ்து சாப்ட வேண்டிய தா
அ ஆ
நீங்களா வேலைக்லா போறீங்க
ஆ ஹ
ம்
வே ஏங்கேங்கே ஜாலியா என்ஜாய் பண்ற நீங்கதா என்ஜாய் பண்றீங்க
நா என்னமா என்ஜாய் பண்றே சும்மா வெட்டியா வீட்ல வெட்டியா ஆபீஸர் மாரி உக்காந்துட்டு இருக்கே டெய்லி ஒரு வெப் சீரியஸ்
உஹம் உம்
வெப் சீரியஸ் பாத்துட்டு நா காலத்த ஓட்டிட்டு இருக்கே
ம் அப்றோ பாப்பா எப்டி இருக்கா
ம் பாப்பா நல்லா இருக்கா அவளுக்கென்ன அவ என்ன வேல வச்சுன்னேதா இருக்கா எப்ப பாத்தாலு எதையாவ் ஒண்ணு பண்ண சொல்லிக்கி டெருப்பா
ஹ ஹ
என்ன பண்றது ஓஹோ உனக்கு ஒரு காலோ வரு அப்ப நா பாத்துக்றே
ஆஹ அது எல்லாத்துக்கு வரு பட் நீ உனக்கு கொஞ்சோ முன்னாடியே வந்துச்சு அவ்ளோதா
அ ஆமா ஆமா உனக்கம் வருன்னு நா வெயிட் பண்ணிட்ருக்கே ஆனா அது எப்ப வருன் தா எனக்கும் தெரிய மாட்டேங்கிது
அ ஆ நாங்களா யூத்து அதனால கொஞ்சம் லேட்டா தா பண்ணுவோ நீங்க என்னையோட கொஞ்ச சீனியர்
ஓ ஓ நாங்களா டெலிஃபோன் பூத்தோ
இல்ல இல்ல நீங்க என்னவிட கொஞ்சோ சீனியரா
ஓ ஓ
அதனாலா சொல்ற
அப்பில்லா கெடையாதுமா வாழ்க்கைக்கு சீனியரு ஜூனியருலா இல்ல வாழ தெரிஞ்சா போதும்
அ ஆ இப்ப உங்களுக்கு லைஃப்னா என்ன தெரிஞ்சிச்சா
லைஃப்புனா என்ன தெரிஞ்சிச்சு தெரிய வேண்டியதெல்லா தெரிஞ்சு போச்சு நல்லா தா போயிட்ருக்குமா எங்க பாப்பா பொற தூங்றது ஒர்க்குக்கும் போ முடியல வீட்ல வெட் டியா உக்காந்துட்ருக்க என்ன பண்றது
ஆமா பின்ன என்ன பண்றது கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் அததா பண்ணி ஆவுனு பாப்பாவ பாத் த்துக்கனு ஃபேமிலிய பாத்துக்கனு உன்ன பாத்துக்குனு அடுத் திரும்ப ஃபேமிலிய பாக்கனு
அதே மாரிதா போய்ட்ருக்கு ஆ வேல வேல இல்லாம வீட்ல வெட்டியா உக்காந்துட்டு பாப்பாவ பாக்கறதக்கே அது இல்லாம டைம் ப பண்ண மாட்டிக்கிது பாப்பா என்ன எங்கேயுமே போவ விட மாட்றா கூடயே இருக்கணு அப்டின்ற மாரி இருக்கா
அ ஆ
இன்ன பண்றது
செரி அவ அப்புறம் ஸ்கூல்லாம் போயிட்டா உனக்கு கொஞ்சோ சரியாயிரும்
ஆமா இங்க வேற ஸ்கூலுக்கு போனா மட்டும் எப்பிடி ஸ்கூல் போனா இங்க ஒரு எயிட் ஓ கிளாக் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது ஸ்கூல் எயிட் ஓ கிளாக் ஸார்ட் ஆயிட்டு த்ரி ஓ கிளாக்லா விட்டுறாங்க ஓ அதுவும் வந்து என்னால அப்பயுமே ஒர்க்குக்கு போ முடியாது போல அது வேற ரொம்ப டிப்ரென்டா இருக்கு என்ன பண்றதுன்னே தெர்ல
ஆ அதுக்கு அவுங்க வீட்ல எதா ஆ உங்க மம்மி இல்லன்னா உங்க பாட்டிய வர வச்சு இந்த மாரி பாப்பாவ பாத்துக்கோங்க அப்டி சொல் அப்ப நீங்க போவேண்டிதா
எங்கமா அவுங்க வராங்க அவங்கல்லா வரவே மாற்றாங்க அவுங்களுக்கு அவுங்க வேலதா முக்கியோ நம்ம எல்லா வருவாங்ளா
ஆ நீங்க சொல்லணு எடுத்தே இந்த மாரி வாங்க நீங்க வந்தீங்கன்னா நல்லாருக்கு அப்டின்ற மாரி சொன்னீங்கன்னா நல்லாருக்கு
அப்றோ இது எப்டி சொல்ல முடியு அவுங்கவுங்களுக்கு அவுங்கவுங்க ஒர்க்கு முக்கியோல்ல அவுங்களுக்கு சொல்லனு இப்டி நமுக்கொசுரம் அவுங்க ஒர்க் விட்டுட்டு வருவாங்ளா
அ ஆ மாமா அப்புறோ உன்னவ வயசானவங்க யார் அவுங்க வில்லேஜ்ல இருந்துட்டு சிட்டிக்கு வர்ணுனா அவுங்களுக்கு எதுவும் செட் ஆவாது அப்புறம் அதெல்லா வேற பாக்கணு
ம் ஆமா நீங்க வாங்குனாலும் நீங்களு வரமாட்டீங்க நீங்களு அவ்ளோ பெரிய ஆளு இது மாரிதா எல்லாரு என்ன பண்றது எல்லாரு அவுங்கவுங்க ஒர்க்குதா பாக்குறாங்க
என்னங்க பண்றது லைஃப்ல நம்ம செட்லு ஆவனா எதா வேணா பண்ணிதா ஆகணு
ஆம்மாம்மா என்ன பண்றது
நீங்களு சீனியர் வேற சொல்லவா வேணு
ஏம்மா இதுல வேற சீனியரு ஜூனியர்ன்னு எதெல்லமா சீனியர் ஜூனியர்லாஞ் சொல்லுவ
ஆம்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குல்ல வாழ்க்கன்னா என்ன ஒரு க ஃபேம்லினா என்ன அப்டின்ட்டு உங்ளுக்கு எல்லாமே தெரியுதுல்ல
ஆமாம்மா நல்லா தெரியுது உங்களுக்கு தெரியுதானே போது அப்ப பாப்பீங்க அப்ப சொல்லுவீங்களே எங்கிட்ட அப்ப பாத்துக்குற நானு
சிங்கிளா இருக்கற வரைக்கு லைஃப்பு அது நம்ம என்னன்னே தெரியாம இருக்கு பட் அந்த ஃபேம்லிக்குள்ள போயிச்சுன்றப்போ அத நம்ம எல்லா பாத்தான ஆகணு நீங்க இப்ப பாக்குறீங்க நீ இப்ப பாக்குறீங்க நா அப்றோ கொஞ்சோ ஒரு ஒன் இயர்ஸ் கல்ச்சி நா பாக்க போறே
ம் ம் பாருங்க பாருங்க
அ ஆமாங்க அப்ற
ம் அம்மா நல்லாருக்கறாங்களா அப்பா நல்லாருக்கறாங்களா அண்ணா நல்லாருக்கரான்னா வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
ஆ எல்லாருமே சூப்பரா இருக்காங்க
ம் அத்தான எல்லாரு சூப்பராதா இருப்பீங்க நா மட்டுந்தா இங்க தனியா இருக்கே
அதுக்குதா நீங்க விள்ளேஜ் சைடு இங்க வர்னுன் சொல்றது நீங்க எங்க வரவே மாட்றீங்க பாத்தா ஃபோன்ல மட்டு வீடியோ கால்ல பாப்பா காட்றீங்க அப்பறோ வேற என்னா பண்
நா நமுக்கு வில்லேஜ்ஜில்லா செட் ஆவ மாட்டிகிதுமா அங்க அடிக்கற வெயிலுக்கு அதுக்கு கொல்த்தி அடிக்கிது நமக்கெல்லா அங்க செட் ஆவாது பெங்ளூரு எவ்ளோ அழகா இருக்கு அங்கல்லா ரொம்ப வெயிலு
ஆ ஹா ம் ஏ இங்க வந்துட்டு நீ என்ன நேச்சுரா இங்க இருக்குற இயற்கைய ரசிச்சி அழகா இருக்கறது சூப்பரா இருப்போ சிட்டி சைடு உனக்கு நல்லா இருக்கா
எனக்குல்லா சிட்டி சைட்டுதாம்ப புடிச்சிருக்கு அங்க வில்லேஜ்ஜூ வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்க இருக் இருக்கும் போது எனக்கு ஓகே செட்டாயிடுச்சி இப்ப அங்க இருந்துட்டு இங்க வந்ததுக்கு அப் றோ திருப்பி அங்க வரணுனா ரொம்ப செட்டாவ மாட்டிகிது ஒடம்புலா ரொம்ப ஹீட்டா அது ஒரு மாரி நல்லாவே இல்ல அங்க இருக்கவே புடிக்க மாட்டிகிது
ஆமாமா கிளைமேட் கொஞ்சோ உங்களுக் சேஞ்ச் ஆகுதுல்ல அதனாலதா
ம்மாங்க அதா ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல அதனால எனக்கு அது சுத்தமா செட் ஆகவே மாட்டிங்குது
ஆ என்ன மழ பெஞ்சுதா பெங்ளூர்லலா
இங்கெல்லா டெய்லியு மழ பெய்யுதுமா ஆனா இன்னக்கியு நேத்து இல்லன் நெனக்கிற மழ ஆ அதுக்கு முன்னாடில்லா ரொம்ப நறயா பேஞ்சிட்டு இருந்துச்சு கிளைமேட்ல்லா ரொம்ப சில்லுனு நைட்லா தூங்கவே முட்ல பெட்ஷீட் போத்திட்டுதா தூங்குற மாரி இருந்துச்சு
ஓ‌ நானு
அங்க எப்புடி மழ ஏதாவது வந்துச்சா
இங்கெல்லா மழ நேத்தே நோ போடுச்சுன்னு நெனைக்கற இன்னிக்கு மழ இல்ல
ம் அதான அங்கெல்லா எப்டி மழ வரு
இங்கலா ஒன்னு இல்லக்கா மழ சும்மா லைட்டாதா இருந்துச்சு மத்தபடி மத்தபடி அதிகோ இல்ல
ம் ஓக்கே ஓக்கே என்னமோ ஆ நல்லாருந்தா செரி தா வேலக்கெல்லா போரிங்க பெரியாள்தா மணி எர்ன் பண்றீங்க பெரியாள்தா
நா எங்க வேலைக்கு போற ஆ ‌இருக்கு அப்றோ ஒங்க ஆத்துக்கார் நல்லா இருக்காங்களா
ம் எல்லா நல்லா இருக்காங்க
பாப்பா நல்லாருக்காளா
ம் நல்லாருக்காங்க என்ன ஒங்க அம்மா அங்க கத்தி கிட்டே இருக்காங்க
ஆமா அவுங்க அங்க சாப்பாடு ரெடி பண்றாங்க அண்ணா வந்துட்டாங்கன்னு
ம்
அதனால பேசிட்டு இருக்காங்க
ம் என்ன சாப்பாடு இப்பதா ரெடி பண்றாங்ளா
இல்ல அவருக்கு தனியா ரெடி பண்றாங்க எங்களுக்கு தனியா ரெடி பண்ணிட்டாங்க அவுங்ளுக்கு ரெடி பண்றதுக்கோசரோ எங்க அண்ணா வந்துட்டோனே அவ பேசிட்டு இருக்காங்க
ஏமா அவுங்ளுக்கு எதனா ஸ்பெஷல் சாப்பாடா
ஆ எங்குளுக்கு வெஜிடபுள் ரைஸ் செஞ்சாங்க அது இருந்துச்சு நாங்க அத சாப்புட்டோ அவங்க வந் ண்ணா தோச சுட்டாங்க அதா தோசைக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆ நாந்தானு சொல்லிட்டு
ம்
அவுங்க அப்றோ பாத்துட்டு இருக்காங்க
ஓகே தோசைக்கி என்ன ஸ்பெஷலு சட்னி எததா இல்ல நான்வெஜ்ஜா இல்ல வெஜ்ஜா
வெஜ்ஜிதா ஆ எங்க நான்வெஜ்ஜி
ஏ நான்வெஜ்ஜி பிடிக்காதா அவுங்களுக்கு
இல்ல புடிக்கு நாங்க இப்ப நைட்ல சாப்டறது இல்ல நைட்ல நம்ம சேராது அப்றோ நம்ம ஒடம்புக்கே
ம்ம்
நா டே டைம்ல சாப்ட்டா ஓக்கேதா இப்பதா எல்லா நைட்ல ஏதாவொண்ணு ஆச்சுன்னா நா ஹாஸ்பிட்டல்லுக் போறதுக்கே பெரிய அ விஷ்யமா போய்ருச்சு ஏனா நம்ம நைட்ல போய்ட்டு ஒரு மணிக்கி பன்னண்டு மணிக்கி ஒடம்பு சர்லனு ஹாஸ்பிட்டலு போ முடியாது இதே டே டைம்னா நம்ம போயிட்டு ஜாலியா பொறுமையா ஆராம பாத்துக்குலா
ம்
உங்குளுக்கு என்னம்மா நீங்க தா பெங்களூர் இருக்கீங்க நீங்க ஒரு ஆட்டோ புக் பண்ணாலு ஓலா புக் பண்ணாலு ஏதாது ஒன்னு வந்து நிக்கு எங்களுக்கு அப்டியா
ஓஹோ அப்டியா
ஆமா ஆமா அதுதா நீங்க சிட்டில இருக்கீங்க நாங்க வில்லேஜ்ல இருக்கோ
நீங்க பைக் எடுத்துட்டு போக வேண்டியதுதா
ஆமா இப்ப வேற பெட்ரோல் வெல வேற ஏறி போச்சு
ம் ஆனா நடந்தே போங்க
நடந்து போனா இன்னு கால் வலிக்குமே
ம் ம் பிலைட் ஒண்ணு வாங்கி கோங்க
ஆஹா நீங்க தா வாங்கி குடுக்கணு பிளைட் வாங்கி் குடுத்தா நல்லாருக்கு
அந்தளவுக்கு வசதி இல்லமா எங்களுக்குல்லா
அ இந்தாங்க நீங்களே இப்டி சொல்லிட்டீங்ன்னா நாங்களா எங்க போறது சொல்லுங்க
ம் ம் செரி பாருங்க டைம் ஆயிடுச்சு போய் தூங்குங்க ஓகே வா பாய்
பாய் குட் நைட்
குட் நைட்
ஓகே
ம் சேரி